க்க கேக்குதா ஆ கேக்குது கேக்குது சாப்டிங்ளா ஆ சாப்ட்டேங்க
என்ன சாப்ட்டீங்க
தோச
தொட்டுக்க
இது சாம்பார்
கண்டிப்பா தோச சாப்ட்டீங்ளா
ஆமாங்க
சேரி சேரிங்க லைஃப்லா எப்டி போது
ம் எதோ போது
சர்தா
ம்
சேரி நம்ம இன்னிக்கி வந்து டெய்லி ரொட்டீன் பத்தி பேசலாமா
ம் பேசலாங்க
ம் சரி மொதல்ல நீங்க எ எத்தன மணிக்கி காலயில ஏந்துப்பீங்க
நா எப் நா பொதுவா காலைல வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எந்திருப்பே சில நாட் கள்ள அ வேல அதிகமா இருந்தா கொஞ்சோ சீக்கீ ரமு எழுவ
ஏந்தது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க
அ எந்தொனே ஃபர்ஸ்ட்டு மொகக்கழுவ அப்றோ ஒரு டம்ளர் தண்ணி குடிப் ப்பே அப்றோ சிறிது நேரோ அமதியா இருப்பே
பொய் தான சொல்றீங்க ஃபோன் தான பாப்பீங்க
ஆமா இதன அங் டெய்லியு கொறஞ்சது ஒரு இருவதுலந்து நுப்
இல்லங்க இப்போ பீப்புள்ஸு நெறையா பேரு பிப்டி பர்சன்டேஜ் ஆ அதிகமாவே என்னாது தூங்கி ஏந்த உடனே ஃபர்ஸ்ட் போன் தாலே ஃபோன் தாங்க எடுக்றாங்க அதனாலதா நா ஒங்கள கேட்ட தப்பா ஒண்ண நெனச்சிக்காதிங் க சேரி கால் காலில நீங்க எக்சைஸ் பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவங்க ஒரு ம் டு்வென்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் சும்மா நடப்ப அவ்ளோதாங்க
அப்ப ஏங்க நீங்க எக்சைஸ் பண்ணி இவ்ளோ ஒல்லியா இருக்கிறீங்க சேரி உடற்பயிற்சி செஞ்சாக்கா ஒங்களுக்கு என்ன நன்மை எல்லா நீங்க ஒங்களுக்கு கெடைக்கு
நம்ம ஒடல் வந்து ஆரோக்யமா இருக்கு அப்றோ சுறுசுறுப்பாவு இருக் முடியு அன்னக் ஃபுல்லா
புரில சரி எக்சைஸ் பண்ணிட்டு அப்றோ என்ன பண்ணுவீங்க நீங்க
அ குளிச்ட்டு ரெடி ஆவங்க குளிச்டு ரெடி ஆய்ட்டு போயி சாப்டுவ
ம் கால்ல ஃபஸ்ட்ட் உணவ வந்து தவறாம சாப் டிங்களா டெய்லியு
ஆ கால உணவுலா ரொம்ப முக்கியோல்ல அது நாள் முழுவது வேல செய்ய சக்தி தருகிறது அதனாலதா
ஓ அப்டிங்களா சேரி சேரி பொதுவா நீன் காலேல என்னென்ன ஐட்டம்லா சாப்டுவீங்க
இட்லி தோச பொங்கல் சப்பாத்தி அந்த மாதிரி இங்க என்ன போட்றாங்களோ சாப்டுவேங்க
அப்றோ சாப்ட அப்றோ என்ன பண்ணுவீங்க
அம் என்னன்னா நா போயிட்டு படிப்பே அந்த மாதிரி எதனா பண்ணிட்டு இருப்பேங்க வேல செய்யறது
ஒரு நாள்ல எத்தன மணி நேரோ படிப்பீங்க
ஆம் கொறஞ்சது ஒரு ரெண்டு இல்லன்னா மூணு மணி நேரோ கவனமா படிப்ப முயற்சி செய்வேங்க
என்னென்ன அப் ஆஸ் அ ஸ்கில்ஸ் லா கத்துப்பீங்கன என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க
அம் ப்ரோக்ராமிங்ல வந்து அந்தந்த எஸ்கியுவல்லு பைத்தானு ஜாவா அப்பறோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லா வந்து ஆ அப்பப்போ கத்துட்ருப்பேங்க
சேரி டெய்லி புதுசா ஏதாச்சு கத்துக்க முயற்சி பண்றீங்களா நீங்க
ஆம் அ எதுனா ஒரு புதிய விஷயோ அ ஒரு நாள்ல சும்மா கொஞ்சமாவது கத்துக்க முயற்சி பண்ணுவே
ஆஹ ம் படிக்குபோது எப்டி கவனம் செலுத்துவீங்க கொஞ்ச டிப்ஸ் சொல்லுங்க எனக்கு
ஆ படிக்கு போது வந்து மொபைல வந்து ஃபஸ்ட்டு சைலண்ட்ல போட்ருவே அமைதியா இருக்குற எடத்துல தா படிக் குவே ன் அப்பறோ கொஞ்ச நேரோ இப்போ ஒரு மணி நேரே படிச்சுடா கொஞ்ச நேரோ கேப் விட்டு அப்டி படிப்பேங்க ரிலாக்ஸ் ஆய்ட்டு
நல்லா பழக்கோங்க நேரத்த எப்டி நீங்க திட்டமிடுப்பீங் விரும்பா பிளான் பண்ணுவீங்க
ம் அத இப்ப நா என்ன பண்ண போறேன்றத காலேலயே ஒரு டைம் டேபிள் மாரி அத போட்ருவாங்க ஆ இன்னைக் இன்னைக்கி இதெல்லா செய்ய போறோ இதெல்லா இதுக்குள்ள முடிச்சிருணு அப்டின்ற மாரி போட்டு அத செய்வேங்க
மிக அருமை நீங்கள் தினசரி வாழ்க்க வந் து ஒழுங்கா இருப்பது போல தெரியுது
தேங்க்ஸ்ங்க ஒழுங்காக வாழ முயற்சி செய்வது நல்ல பழக்கங்கள் தான
சேரி உங்களா கால நேர பழக்கங்க பற்றி தெரிந்து கொள்ளல மகிழ்ச்சி இப்ப மதிய நேரத்து எப்டி மதிய நேரத்தை பச்சு பேசலாமா மதிய உண உணவு எத்தன மணிக்கு சாப்டுவீங்க நீங்க
பன்னெண்டு இல்லனா பன்ரெண்டு லருந்து ஒரு மணிக்குள்ள சாப்பிட்ருவேங்க
சேரி ம திய உணவுல என்னென்ன எல்லா சாப்டுவீங்க
ஆ ம் சாதோ காய்கறி அப்பறோ பருப்பு தயிரு அந்த மாதிரி ஆ உணவுலா சாப்டுவேங்க
சேரி டெய்லி வீட்டு சாப்பாடு தானா
இல்லங்க ஹாஸ்டல் தாங்க
ஓ ஹாஸ்டலா வெளியூர் சாப்பாடு புடிக்கிறது இல்ல
ஆனா எனக்கு வீட்டு சாப்பாடு தாங்க ரொம்ப பிடிக்கு
ஆமாங்க அது வந்து சுத்தமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் வீட்டு சாப்பாட்டு உடம்புக்கு நல்லது ஆனா ஹாஸ்டல் அப்டி நா இருந்தாலும் ஆ ஆரோக்கியன்றது குறைவுதாங்க சரி மதியம் உணவுக்கு அப்பறம் என்ன பண்ணுவீங்க
ஆ மதியம் உணவுக்கு அப்பறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பே அப்புறம் சரி மீனும் படி ஆ மறுபடியும் படிக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவாங்க கொஞ்ச
சரி ஒரு நாள் எவ்ளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க நீங்க
எவ்ளோ நேரம் தோணுதோ இந்த அளவுக்கு தேவையான அளவு அப்படின்னு ஏ மைன் ல ஒரு மாரி தோணும்ல்ல அந்த அந்த அளவுக்கு மட்டும் பாப்பங்க
உம் மொபைல் அதிகமா பயன்படு த்துனா என்னென்ன பிரச்சனை எல்லா வருங்க
ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து நேரம் நம்மளுக்கு நேரந்தாங்க வீணாகும் படிப்புல கவனம் குறைஞ்சிரும் அப்பறம் ஆ கண்களுக்கு சோர்வு ஏற்படும் இதனால கண்ல ப்ராப்ளம்ல்லா வரு வாய்ப்பு இருக்கு
மதிய நேத்துல நண்பர்களோட பேசுவீங்களா நீங்க
ஆ பேசுவங்க
உம்
அது வந்து ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிறைய தகவல் தெரிஞ்சுப்போ அவங்க கூட பேசுறதுலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க
சரி ஈவினிங் டைமில் நீங்க வந்து வாக்கிங் போவீங்களா இல்ல வெளியே எங்கயாச்சு காத்து வாங்கறதுக்கு போவீங்களா
ஆ வாக்கிங்கும் போவே உடற்பயிற்சி செய்வே அதெல்லா உடம்புக்கு நல்லது இல்ல
உம் ஆமாங்க
உடல வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அ அதுக்காக மன அழுத்தலா குறைக்கு அதுக்காக செய்வங்க
சரி வீட்டுக்கு வந்த பேர் என்ன பண்ணுவீங்க
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து டீ குடிப்பே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபேமிலி கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவங்க
குடும்பத்தோட நா நேரம் செலவிட போத உங்களுக்கு எத ஃபீல் ஆகும் ஆ குடும்பத்தட நேரம் செலவிடுவது முக்கியமாங்க
ஆ அது ரொம்ப முக்கியம் இல்லங்க ஆ இப்ப நம்ம அவங்க கூட பேசினாதானே
அவங்க கூட கொஞ்ச நம்ம பேசுத வரைக்கு ஆ
பத்தி நம்மளுக்கு தெரியு நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும் அதெல்லா ரொம்ப முக்கியங்க
ச உ மிக அருமைங்க உங்கள் மதியம் மற்றும் கால நேரம் வந்து பழக்க வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க சரி நம்ம இப்ப வந்து நைட்டு பத்து பேசா இப்போ இரவு நேர பழக்கங்கள் மற்று நாளை எப்படி சரி மாலை நேரத்துருக்கு அப்பற என்ன பண்ணுவீங்க
ஆறு இல்லன்னா ஏழு மணிக்கு மேல கொஞ்ச நேரோ ஆம் தூங்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்பறோ ஆ என்னா பண்ணுவே
சரி சரி அப்பறோ என்ன பண்ணுவீங்க ஆஹா அதுக்கு பேர் படிப்பீங்களா
ஆய் ஒன்னு இல்லைன்னா ரெண்டு மண்நேர படிப்பாங்க அந்த நேரமே அதி அதிகமா ஆஹ் அ கவனத்தோட படிக்கணுங்க அது அவ்வளோதாங்க
ம் டெய்லி கோடிங்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களாங்க
ஆ பண்ணுவங்க ஆப்ட்டிடியூடு அப்பற இன்டர்வியூ பிரப்ரேஷன்னு எஸ்கூல்ல பைத்தன் ஜாவா அதெல்லா கொஞ்சோ படிப்பங்க
ம் ம் ம் கோடிங் ப்ராக்டிஸ் பண்றதுனா நம்மளுக்கு என்ன பயன் கெடைக்குங்க
ஆ நம்ளோட ப்ராப்ளம்ஸ் சவிங் ஸ்கில்ல்லா வந்து கொஞ்சோ அதிகமாகு அப்பற இன்டர்வியூல வந்து நம்மளோட நம்ம வந்து ஒரு மாரி கான்பிடென்டா பதில் சொல்லலா அந்த மாரி ஆம் கொஞ்ச அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க
ச படிக்கு முன்ன நோட்ஸ் எடுப்பீங்களா
ஆ அது ரொம்ப முக்கியோ இல்லையா கான்செப்ட்டு அந்த ஃபார்முலா அதோட கமண்ட்ஸ்சு ஆ அதெல்லா வந்து நோட்ஸ் எழுதுவங்க
சேரிங்க சேரிங்க அதுக்கப்பறோ நைட்டு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்டுவீங்க
நைட்டு சாப்பாடு ஒரு எட்டு மணிக்கு சாப்புடுவங்க
அ எட்டு மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுங்க அப்பறமா
ஆ இல்லங்க ஒடனே தூங்க மாட்டே ஆ ஃபேமலி கூட கொஞ்ச நேர டைம் ஸ்பெண்ட்டு சே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்பறதாங்க தூங்குவே
சரிங்க சரி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் வந்து ரொம்ப நல்லாருக் இருங்க அண்ணி ஆமா ன்ஸ் நீங்க வந்து டெய்லி ர ஷேர் பண்றது ரொம்ப ஹாப்பிங்க தங் சேரிங் சேரிங்க நீ இப் போ நீங்க சாப்பிட்டீங்க சொன்னீங்கள ஓ ஓங்க கேங்க சரி நம் ரொம்ப நேம் பேசிட்டோ நெஸ்ட்
ஆ சரி ஓகேங்க பாய்
சேரிங்க சேரிங்க பாய்ங்க